ஹலோ
ஹலோ
ஆ வணக்கங்க நல்லாருக்கிங்ளா
எல்லார்
ஆ நல்லாருக்கங்க என்ன பண்ணிட்ருக்கிங்க
இப்பதாங்க ட்ரெஸ்லா வாஷ்
ஓ ஓ சன்டேன்றதுனால செஞ்சுட்ருக்கீங்களா ஒர்க்கு ஐய்யய்யோ பாவொ டிஸ்டப் பண்டனோ சரிங்க சரிங்க ஆ இன்னா சாப்ட்டீங்க ஏங்க காலில சேமியா இட்லி தோச மட்டன் கொழம்பு சிக் க்கன் கொழம்பு க்ரேவி
பெரிய பிசிங்க கொஞ்சொ ஒர்க் இருன்ச்சு இல்லிங்க
அப்டிங்களா இல்ல ஒர்க் இருந்தா கூட செய்வாங் இலிங்க காலைல எடுத்தொனே நல்லா கறில மங்களகரமா ஸ்டார்ட் பண்ணுவாங்ளே
கறிதா எடுத்து வெச்சிருக்கங்க ஆஃப்டர்நூன் தாங்க செய்ணு காலைல சிம்பிளா டிஃபன் முடிச்சுட்டோங்க
அ அப்டிங்ளா சூப்பருங்க சூப்பருங்க ன்னா பண்ணுகுறாங்க அவ்ங்கோ ஆ சாப்டங்க என்ன சாப்பிட்டன் கேளுங்க நாங்களா அ இட்லி இங்க ஈரல் கொழம்புங்க ஈரல் எடுத்துட்டு வந்திருந்தங்க கோழி ஈரல் எனக்கு அ ரொம்ப புடிக்கு
ம்
அது எடுத்துட்டு வந்துருந்தாங்க க்ரேவி மாரி செஞ்சுட்டு இட்லி சாப்டுட்டு இப்போ ஒரு ஏ வேலூர் பக்கமா வன்டங்க கொஞ்சொ ஒரு வே ஒரு விஷியமா வேலூர்க்கு வந்திருந்தோ அ ஆ
இதுவு இருக்லா
ஆ வ இது இப்போ ஒரு மணிக் தாங்க எக்ஸாம் பையனுக்கு அதனால வன்ட்டோங்க கார் எத்துனு வன்ட்டோங்க ஆமாங்க அதனால நாங்க வெளிய வெயிட் பண்ணுக்குறோங்க இப்ப ஃப்ரீயாதா கொஞ் ஜாலியா உங்ககிட்ட பேசிட்டுருக்லா எப்டியு ரெண்டு ம உங்களயு கூப்ட்டுக்கலான் பாத்தெங்க வரீங்களான் கேக்லான் இந்த செரி நீங்க ஒ ஒரே நாள் சன்டே மட்டுதா இருப் ப்பிங்க வீட்ல நா என்னத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணு அந்த ஒரு நாள் என்ன வேலை செய்ய போறீங்க பாவொன் நானு யோஸ்ட்டு கம்முன் இந்தங்க கூப்ட்டுந்தா வந்திப்
இல் இல்லிங்க எ ஹஸ்பண்ட் வீக்லி ஒன்ஸ் தாங்க வருவாங்க சோ வந்திருக்காங்க அன் சி அவங்க சோ கொஞ்சோ நா அண்ண அந்த டே பிசிங்க கொஞ்சோ நாணு
சரிங்க சரிங்க கொஞ்சோ அதுதா நானு யோசிச்சேங்க சரி எப்டி குப்டாலு வரமாட்டீங்க எல்லா நல்லாருக்காங்க
உம் அக்கா, தங்கச்சி எல்லா நல்லாருக்காங்களாங்க
அனைவரும் எல்லாரும் நல்லா இருக்காங்க அனைவரும் நலொங்க உங்க டாடி எப்படிருக்காங்க ரொம்ப நாள் பாச்சு உங்க டாடிய பாத்து இன்னைக்கு தந்தையர் தினோலிங்க அதுக்காக தா சொல்றங்க
இல்ல நல்லாருக்காங்க எல்லாருமே நல்லாருக்காங்க
அதா தந்தையர் தினோ அன்னைக்கு உங்கட்ட சொல்ட்டீங்களா சரி சரி என்ன வாங்கி கொடுத்தீங்க உங்க டாடிக்கு எதனா சர்பரைஸ் கொடுத்தீங்களா
எதுவுல்லைங்க அத அதெல்லா பண்றது பழக்கோல்லைங்க எங்களுக்கு
அப்படிங்களா செரி செரி செரி எங்க அப்பா வந்து இப்ப சர்ப்ரைஸ் நா போனும்னா என்னம்மா சர்ப்ரைஸ் கொண்டு வந்துக்கறேனு கேக்குவாருங்க என்ன போன உனே சரிம்மா சரிம்மா தந்தையர் தின எது இல்லையாமானுவாரு இருமா இருப்பா கவனிச்சிட்டு போறே இப்ப கூகுள் பே பண்ணிடுமா ஒன்னு பிரச்சன இல்லன்பா
ல செம ஆமாங்க அதுதான் ஷர்ட்ல்லாம் எடுக்காதமா வேணம்மா அவ்ளோவு செலவு அய்யோ இது அதுல்ல செலவு பண்ணாதீங்க நா எடுக்கவு மாட்டோம் அவல்தெல்லாம் வேணாமா இந்த கேக் எத்னு வந்து கோட்ர் பண்றதெலா எனக் புடிக்காது கூகுள் பே பண்ணிடுங்க நானு என் வைஃப் நாங்க ஜாலியா இருக்றோம் பண்ணிடுங் என்னா பண்றதுங்க இன்னிக் போவோ எங்க மம்மி டாடி பாத்துட்டு வரத்துக்கு போவோ இன்னிக்கு தந்தையர் தினத்த
அதான் வேலூர் கிட்ட போயிருக்கீங்களா சர் போயிட்டு பாத்துட் தான் வாங்கங்க
ஆமாங்க மாங்கா தோப்புல நெறைய மாங்காய் இருக்குதுன்ன ஆ
ம் ம்
மாங்கா தோப்ல நெறைய மாங்கா இருக்குதுன்னு சொன்னாங்க
ம்
அதனால மாங்க எடுத்துட்டு வந்து வச்சுருக்கே வந்து எடுத்துட்டு போமான்னாங்க செரிம்மா வாரேன் வாரேன் வந்து எடுத்துட்டு போறேன் வந்து கார்ல தாங்க வந்தேன்
ஆனா கார்ல தானங்க டிக்கில ஃபுல்லா போட்டு வந்துருங்க கொஞ்சம் அப்டியே இங்க பார்சல் அனுப்புங்க
இல்லங்க எங்க கார் இல்லங்க எங்க கார் பெங்களூர் போயிட்டாங்க எங்க ஹஸ்பண்ட் பெங்களூருக்கு இன்னிக்கு ஒரு மீட்டிங் முக்கியமான மீட்டிங் ஒரு வேல விஷ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேல விஷயமா போயிருக்றாருங்க இன்னிக்கு அவுங்க வெ நாளைக்கு காலையில மீட்டிங்லா அதனால இன்னிக்கே போயிட் ட்டு அந்த ஆள பாத்துட்டு அங்கே தங்கிறாங்களா அதனால இன்னைக்கு போய்ட்டே அப்டி இவுரு ஒடிரைவர் அண்ணா ம ட்டு எங்கள கூட்னு வந்தாங்க நாங்க தான் வர்னு நாங்க வேற கார்ல வந்துருக்குங்க எங்க கார விட இந்த கார் சூப்பரா இருக்குங்க அறுமைய இருக்குங் ம் நல்லா இருக்குங்க இந்த காரு நல்லா ஏசிலே வந்து ஜாலியா இருந்துச்சுங்க
அப்டிங்களா ஏங்க வீணாஸ் வீணா செலவு பண்றீங்க அழகா போயிட்டு பஸ்லே போயிட்டா
நான் அத தாங்க சொன்னே எட்ர மணிக்கே நாங்க கெளம்பிட்டோங்க பஸ்சுக்கு வந்துட்டோம் நாங்க பஸ்சுக்கே வந்துட்டோங்க நாங்க இன் நேரத்துக்கு வந் சேன்ட்டு வந்து போன வச்சுக்கங்க இவர் இன்னா பண்டாரு நானு பேங்களூரு போயிறே காலில நானு இல்ல ஆளு அவங்க அம்மாவு அவ சித்தி வீட்ல வுட்டாங்க யாருமில்ல சின்ன பையன மட்டு எங்க வுட்டு போவீங்க அதனால கார் அரேஞ் ஒரு காருக்கிது அவங் மாமா பையந்து கார் இருந்துச்சு அதனால எடுத் துட்டு போனா ஆயிரரூபா பெட்ரோல் போட்டா போயிட்டு வந்துற போறீங்க எப்டிர்ந்தாலு பஸ் பேரு ஆட்டோ செலவெவ்லா ஆயிர்ரூபா ஆயிடு எங்களுக்கு போயிட்டு வர்துக்கு ஆயிரூபா அதனால அந்த ஆயிரூபா பெட்ரோல் போட்டுக்கங்க போக வரத் சரிய இருக்கு வேலூர் தான ஆயிரூபா போட்ட போது அதனால நா அதே ஆயிர் அ ஆயிர்ருபாக்கு போட்டு குத்துறே அழகா போயிட்டு நோவாமா போயிட்டு வந்துடுங்க ஒன்னு பிரச்சின இல்லங்க நாங்க சரி அதுவு நல்லதா தேனுச்சு அங்கங்க பஸ் எறங்கி நம்ம தெரியாத எடத்துல தேடி வர்றத விட இத பெட்டர் இல்லிங்களா
றாங்க எந்த ஸ்கூல்ங்க
சத்துவாச்சாரி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க எங்க ஒரு கங்கை அம்மன் கோயிலுக்கு சத்துவாச்சாரில கோயில் நல்லா பெருசா இருக்குங்க கோபுரோ இப்ப கோயில்க்கு போவோங்க நாங்கோ
என்ன எக்ஸாம் எழுதுறாங்க உங்க பை
நீட்டுங்க நீட்டுக்கு படிச்சுட்ருக்காங்க ஆமாங் க ஆல்ரெடி எக்ஸாம் போனமா போன மாச வச்ட்டாங்க ஆமா வச் சுட்டாங்க மே நாலாந் தேதி எழுதிட்டாங்க கொஸ்டின் பேப்பர் ஏதோ லீக் ஆயிடு ச்சுன்ட்டு இப்ப ரீ எக்ஸாம் வச்சிருக்காங்க இன்னிக்கு உடனே ஆமா இருபத்தி எட்டு நால் தா காட் சே ரீ எக்ஸாம் உடனே வச்டாங்கங்க சரி அதனால கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயி ட்டு நெறைய பேருக்கு ஆல்ரெடி இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எழுநூத்தி இருவதுக்கு எழுநூத்தி இருவது மொத்த கிட்டத்தட்ட ஒரு எருநூறு பேர் ஒரே மாரி மார்க் எடுத்திருந்தாங்க
ஓஹோ
அங்க டெல்லில அப்பதா அவங்களுக்கு சந்தேக வந்து கண்டுபுடிச்சாங்க எப்படி ஒரே மாரி மார்க க்கு எண்ணுத்தி இருவத்துக்கு அப்படி எடுத்திருக்காங்களே அப்படின்னு என்கவரி பண்ணும்போது இந்த மாரி அந்த பர்ட்டிகுலர் நிறுவன வந்து விட்டுட்ருக்கு கொஸ்டின் பேப்பரு அதுலருந்து இப்ப அதே ப்ராப்ளம்ங்க கண்டினியுவா வருது பாவ இந்த பசங்க நடுவு நல்லா படிக்கிற பசங்க சபர் ஆவாங்க தமிழ்நாட்டு பசங்க எல்லா படிச்சுட்டு பிப்பேர்டா வந்துக்குதுங்க பசங்க திடீர்னு இந்த மாரி பண்ணும்போது அவங்க ரொம்ப வெக்சாயிரு றாங்க எல்லாருமே என்னங்க
வெக்ஸ்ஹா நீட்ல பாஸ் பண்றது பெரிய விஷய கொஸ்டின் லீக் ஆயிட்டு இப்போ பா கஷ்டப்பட்டப்பா
ஆமாங்க இந்த டைம் நல்லா எழுதிருந்தாங்க எங்க பைய அழகா கெடச்சிட்ருக்கூ சீட்டு எங்களுக்கு கெடச்சிட்டுக்கு மேன்னு ஒரு சந்தோஷ படம் போது எங்களுக்கு இப்படி பண்ணிட்டாரு எனங்கது தா ரொம்ப கவல ஆகி போச்சு என்னா பண்றது
கவலபடாதீங்க கவலலா பட எல்லா நல்லதுக்கே இங்க நன்மைக்குதா இங்க எல்லா நடக்கு
ஆ ஆமங்க ஒரு விஷய தள்ளி போதுன்னா நல்லது தாங்க நானு நெனைப்பே எனக்கு வந்து தெய்வ சக்தி ரொம்போ அ நம்பிக்கை உடையவள் நானு அதனால நா நம்புறங்க அவ ஒன்னு உங்கள மாரி நல்லவங்க எல்லா எங்க கூட இருக்கும் போது எங்கள யாரு அசைச்சுக்க முடியாதுங்க
காமெடில்லா பண்ண கூடாதுங்க
நல்லவங்க ஆண்டுது எப்பங்க காவெடியாக்க நல்லது த்து கரெக்டா தானங்க சொல்ற
காமடியா சொல்லாதீங்க சிரிப்புதாங்க வருது நாங்கெல்லா நல்லவங் கனு சொன்னா அப்டி எப்டிங்க
எப்டிங்க ஏங்க இப்டி இருன நீங்க எல்லா நல்லவங்க தாங்க நல்லவங்கன்றதுனால தாங்க நம்ம இத்தன வருஷோ நம்ம
நீங்க தம்பிக்கும் இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி குடுத்துருக்கங்க
ஆ இதுல பேச கூடாதுங்க ஆப் பத்தி
ஆ ஓகே சேரிங்க சாரிங்க
சரிங்க இதுப் இத அப்டியே சொல்ற சாப்பிட்டீங்ளா
சாப்டேங்க நல்லா சாப்டேங்க திருப்பி சமைக்குணுங்க கறிக்கொழம்பு வைக்குணு சாதோ வடிக்குணு இட்லி செய் பசங்க கேட்டாங்க இட்லி செய்யணு நெறைய ஒர்க் இருக் குதுங்க சண்டே கொஞ்சோ படிக்குணுங்க வேற
ஏங்க நீங்க படிக்கிறீங்க ஸ்டூடண்ட் தா படிக்குவோங்குன்னா நீங்களு படிக்கிறேன்றீங்க
டீச்சர் இல்லிங்க
ஆமாங்க கரெக்ட் தாங்க டீச்சரா இருந்தா நம்ம தாங்க அதிகமா படிக்குணு அவுங்க படிக் மாட்டுக்குறாங்க படிக்கிறவங் படிக்க மாட்டுக்குறாங்க நம்ப உக்காந்து படிச்சுட்டு பசங்களுக் அ
படிச்சுட்டு இருந்தங்க ஸ்கூல் டெ்லியு போய்ட்டு இருந்த எப்பியோ லஞ்ச் பேக் தூக்கிண்டு டெய்லியு ஸ்கூல் போயிட்டு வரதா இருக்குதுங்க
ஆமாங்க நா கூட அப்டித்தாங்க அந்த தொழில்ல தா இருந்த அதுக்கப்றோ ஒரு காலத் ஒரு கட்டத்துல ரொம்ப வெறுத்துட்டுக்கே நானு வெறுத்துட்டுச் சே போடான்ற மாரி நின்ட்டேங்க நா கூட உங்களமாரி தாங்க நானு டீச்சரா தாங்க இருந்த இப்ப கொஞ்சோ ஹெல்த் இஸுயூஸ் ரொம்ப அந்த எட்டு பீரியடு ஒரே ஒரே நேரோ நிக்க முடியில என்னால
ஆமாங்க ரொம்ப ஹல்த் இஸுயூஸ் வருதுங்க பிரெஷர் ஹெல்த் இஸுயூ நெறைய இருக்குதுங்க
ம் ம்
பெஸ்ட்டுங்க ரெஸ்ட் எடுங்க
ம் ம்கு ஆ அவ்ளோதாங்க ஓடி ஓடி காஸ் சம்பாதிச்சு என்னங்க பாக் கோட்டீஸ்வரங்க நல்லா காஸ் சேக்குறாங்க ஆமாங்க அத ஆ அத சொல்லுங்க அத சொல்லுங்க கரெக்டா நம்ம என்னாதா கஷ்டப்பட்டாலு
ம்
எப்டியோ ஆ ஒரு இதுக்காக எப்டி சொல்றது நம்ம என்னாதா ஓடி ஓடி சம்பாதிங்ள கண்டிப்பா எதுனா ஒரு பிரச்சன வந்து அந்த காசுக்கு கரெக்டா ஒரு இது நின்னுக்குங்க என்னா என்னா என்ன செலவு குடுக்கலாமோ நின்னுட்ருக்கு போங்க நம்ம நல்லா நிம்மதியா கூட சாப்பிட முடியாது கரெக்டாவு அது அடு க்க முடியாது ஓடி ஓடி அதுதா ஆமாங்க
அங்க குடுத்துபுட்டு திருப்பி ஓடு ஓடு ஓடு ஓடி ஓடியாந்து வேல செய்னுங்க
இருக்குங்க ஒரு பத்து பண்டாயிரோ வேல செய்றோங்க ஒரு பத் பத்தாயிரம் மாசம்முள்ள பத்தாயிரூபாய்க்காக அவ்ளோ வேல செய்றோ ஆனா எப்டி போ அந்த கஷ்டத்துக்கு புரிஞ்சிக்கிறது இல்லிங்க நம்ம பசங்க வந்து நல்லா படிச்சா கூட சாட்டிஸ்ஃபைடு ஆயிடு நம்ம அவ்ளோ கத்துறோ அவ்ளோ சொல்லி தரோ அப் இப்ப கூட அவுங்க புரிஞ்சிக்கவே மாட்டங்கிறாங்கலேன்னு தா கொஞ்சோ ரொம்ப வேதனையான ஒரு விஷயோ தாங்க
தோழி எல்லாத்துக்குமே சேக்ரிஃபைஸ் பத்தி டீச்சர் மட்டுதாங்க எல்லாத்துக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ற டீச்சர்ஸ் மட்
ஆமாங்க அதாங்க பேரண்ட்ஸ் நிக்க வச்சு கொஸ்டின் கேப்பாங்க மேனேஜ்மெண்ட்ல கொஸ்டின் கேப்பாங்க ஸ்டூடெண்ட்டக்கு பதில் சொல்ணு ஒரு சின்ன விஷ்ய கு ஸ்கூல் பசங்களுக்குள்ள சண்ட வந்துச்சுனா டீச்சர்ஸ் தா ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்துக்கு பதில் சொல்லி நிக்கணுங்க நெஜமாதாங்க ரொம்போ எப்டிதாங்க சொல்ற அக்யூஸ்ட்டு மாரி ஆயிடுச்சுங்க லாஸ்ட்ல
சோ நம்ம ட ன நம் நம்போ சாக்கரிஃபைஸ் பண்ணிட்டு பசங்களுக்கு படிப்பு சொல்லி குடுக்குறோ சோ அதனால நம்ம அது போறோங்க யாரு நம்மளுக்கு என்ன போனாலு நம்மளுக்கு ஒன்னு பண்ண போறது கெடயாதுங்க அது சேர் கடவுள் படிப்பு சொல்லி தரது ஒரு நல்ல விஷ்யோ இ பணோ இன்னைக் கு நாளைக்கு போதுங்க நல்லது பண்ட்டு போயிடலாங்க நம்போ ம்
அவ்ளோதாங்க நா கூட அப்டிதாங்க கிட்டதட்ட நா ஒரு ஆய்ரரூபால சேந்தேங்க எழுநூத்தி அம்பது ரூபாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட சம்பளோ ரெண்டாயிரத்தி எட்டில ஒம்போதில நான் போய் ஜாயின் பண்ணுங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்ச உடனே நா முடிக்கிற செகண்ட் இயர் முடிச்சு சர்டிஃபிகேட் கூட வரல எக்ஸாம்ல்லா முடிச்சிட்ட அதுக்கே போய் ஜாயின் பண்ணிட்டேங்க பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு அந்த கேம்பஸ்ல நாங்க நா தாங்க ஃபுல்லா உள்ள போனனே அந்த ஸ்கூல்லே அந்த ஸ்கூல்ல அதுக்கப்பறோ பி எட் முடிச்சு அது கப்றோ எம்மேடு முடிச்சு அதுக்கப்பறோ டிகிரி முடிச்சு போங்க படிப்புனவு இருக்குதுங்க அதுக்கான மரியாதில்லையேன்றது ஒரு நேரத்துல ரொம்ப வேதனையா இருக்குங்க ரொம்ப வேதனையா இருக்குங்க அதெல்லா நெனச்சாவே ரொம்ப வேதனையா இருக்கு செரிங்க தோழி நமக்கான ஒதுக்கப்பட்ட நேர முடிந்து விட்டது நா அனைத்து ஆ இல்லயா அப்பறோ ஒரு கால்ல உங்களுக்கு கூப்புறே நன்றி தோழி ம்